ஹலோ வணக்கம்
வணக்கம் யாரு ஜூலியா
ஆஹ் ஆமா நல்லா இருக்கீங்களா
ந ரொம்ப சுகம் நீங்கள்
ஆஹ் நானும் நல்லா இருக்கே எங்க ஊர்ல திருவிழா வர போகுது
என்னது சித்திர திருவிழாவா
உம் அழகர் ஆத்துல எறங்க போறாரு உம் அவங்களுக்கு ஏதாவது தெரிய செம்ம ஜாலி
ஆஹ் செம்ம எல்லாம் ஊரு போய்
ஃபிப்டீன் டேஸ் திருவிழா
ஃபிப்டீன் டேஸா இங்க எங்க ஊர்லல்லாம் வந்து இல்லயே பத்து நாள் பத்தாம் திருவிழா தான் நல்லா நடக்கும் அதாவது அதுக்கப்புறம் வந்து இன்ன ஆஹ் பதிமூனு ஒரு ரெண்டு திருவிழா சும்மா அது நார்மலா அப்டே நடந்துட்டு போயிடும் ஆஹ் பெருசா வந்து நடக்கிறது வந்து தேர் ஓடுறது இந்த கார் விஷயம்லாம் அது வந்து பத்தா நாள் எங்க ஊர்ல நடக்கும் கார் ஃபெஸ்டிவல் அப்டிம்பாங்க எங்க ஊர்ல தேர் ஓடுறத தேர் ஓடும்பாங்கல்ல
தோட்டமா
ஆஹ் அத வந்து எங்க ஊர் சைடுல வந்து அப்படி சொல்லுவாங்க
என்ன ஃபெஸ்டிவல்
கார் ஃபஸ்டிவல் அப்டிம்பாங்க
கார்
ஆஹ் கார் பெஸ்டிவல் அப்டிம்பாங்க அது கொஞ்சோ ஆஹ் அது இந்த பத்தாம் தேதி பத்தாம் தேதில வந்து அப்போ நடக்கும் அது
உம் உம்
அது எங்க ஊர் சைடு சூப்பரா இருக்கும் ரொம்ப அழகா எல்லாரும் ஆஹ் எல்லாரும் ஊருக்கு வந்துருவாங்களா மொத்தமா எல்லாரும் பச எல்லாருமே இருப்பாங்க கலர் கலர் எல்லாருமே புது ட்ரெஸ் போட்டு ரொம்ப பிரமாண்டமா நட இப்ப மதுரைக்கு அப்புறம் வந்து எங்க ஊர்ல தான் வந்து மீனாட்சியம்மன் கோயில் இருக்கு பெரிய கோயில் அதனால வந்து உம் மதுரை மீனா க்கு அப்புறம் எங்க ஊர்ல எங்க ஊர்ல அவங்க ஊருமா ஆமா அங்க மொதல் நாள் நடக்கும் எங்களுக்கு ரெண்டாவது நாள் நடக்கும்
ஓஓ
ஆஹ் மொதல் நாள் அங்க நடந்ததுக்கு அப்புறம் இங்க ரெண்டாவது நாள் நடக்கும் அப்டி நடக்கும் பெருசா இருக்கும் சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும் ஒரு எப்படி சொல்ல ஆஹ் கேக்குதா
அதாவது எப்டினா எங்க எங்கெலா அழகர் ஆத்துல எறங்குனாலு
மதுரைல இருக்கிற திருவிழா அடிச்சுக்கிறதுக்கு எதுவுமே கெடையாது
ஆமா கண்டிப்பா அது அந்
அது பாத்தீங்கன்னா மதுரைல ஆறு ஒரு ஒரு கில்லையா ஒவ்வொரு இதுலயு ஒ அழகர் போம்போதே ஒவ்வொரு எடத்திலுயு மண்டகப்படி வெச்சுதா போவாரு மரகுப்படினா அந்த அந்த ஆட்கள் அ ஒரு நாள்லு முஸ்லீம்ஸ்க்குரிய மண்ட அப்டியே நடக்கு சக் சக்கரப்பாத்தி ஆ சக் சக்கர பாத்தியான்னு சொல்லுவாங்க அன்னைக்கெல்லா பாத்தீங்கன்னா ஃபுல்லு சக்கரதா குடுப்பாங்க எல்லாருக்கு அப்டி சாப்ட்டு சாப்டு வாயே இணிச்சு போயிடு அவ்ளோ சாப்பிடணு
அப்டியா நா இதெல்லா கேள்விப்பட்டதே இல்ல
அப்றோ பிளஸ் இன்னோனு என்னனா தண்ணி தண்ணி பீச்சுவாங்க
தண்ணி பீ்ச்சுவாங்க பாத்திருக்கே ஆட்ல அந்த இதுலந்து தண்ணி பீச்சுவாங்க ஆ தோல் எடுத்து
அந்த தோல் பேக் எல்லா போட்டுருப்பாங்க அது போட்டு ஃபுல் இழு தண்ணிதா அவ்ளோ தண்ணி பீச்சுவாங்க ஆ நி இது வந்து ரீசன் சயின்டிபிக் ரீசன் தெரியாது அந்த காலத்திலயே பாத்தீங்கன்னா நம்ம பழைய ஆட்கள் அவ்ளோ ஒரு சயின்டிஃபிக்கா யோசிச்சு வெச்சிருக்காங்க அ என்னனு கேட்டீங்கன்னா சித்திரை மாசோ வந்து பயங்கர ஹீ ட்டுருக்கு
ஆமா
வெயில் மதுரைல மாரி வெயில் எங்கியுமே இருக்காது அந்த அளவு வெயில் போ அழகர் ஆத்துல ங்கிறத பாக்கறதுக்காகவே ஜனங்க நெறயா கூடுவாங்க ஆத்து ஓரத்துல அப்ப என்னன்னா ஆல்ரெடி இந்த ஹீட் இருக்கு ஊருடைய ஹீட் அந்த டெம்பரேச்சர் ஹீட் இருக்கு பிளஸ் ஜ நெறயா போடுறாங்கில்லயா
ஆமாமாமா
ஹீட் அவுங்களுடைய பாடி ஹீட் எல்லா நெறயா இதாகு
ஆஹ
அப்போ சோ என் லா தாங்க முடியாது அப்ப என்ன செய்வாங்கனா இந்த வாட்டர் பேக்ல தண்ணி நெரச்சு நெரச்சு நெரச்சு ஃபுல்லூ பீச்சி அடிச்சிட்டு இருப்பாங்க
பாத்துருக்கே
இல்ல இப்ப வரைக்குமே நிறைய பேருக்கு ரீசன் இதுதா ரீசன் தெரியாது என்னமோ தண்ணி அடிக்கிறாங்க அப்டிதா நெனச்சுப்பாங்க அழகர் வரும்போது தண்ணி அடிப்பாங்க போல அவ்ளதா தெரியு பட் ரீசன் இதுதா
ஆமா வாட் த ரீசுன் பிஹைண்ட் தேர்னு யாருக்குமே தெரியாது
ஹீட் வந்து மக்களுக்கு எது ஆயிர கூடாது அப்படிங்கிறதுக்காக அன்னைக்கு ஒண்டே ஃபுல்லாவே தண்ணிய என் மேலே எல்லா போர வர்ரவங்க அத்தன பேருமே நாங்கெல்லா போய் அத்தன ட்ரெஸ் மாத்திட்டு மாத்திட்டு புது ட்ரெஸ்
ம்ஹும் நீங்க போயிருக்கீங்ளா எல்லா வாட்டியு அட்டன் பண்ணிருக்கீங்ளா கண்டிப்பா
ஆ எங்க ரிலேஷன் நெறயா இருக்காங்க
சேரி சேரி சேரி சேரி
சோ குட்டி பிள்ளைல இருந்தே நாங்க அங்க போவோ அப்போ குட்டி பிள்ளையா இருக்கறப்பலா இன்னு எனக்கு நல்லா ஞாபகருக்கு அப்போதா புது ட்ரெஸ் போட்டு வுடுவாங்கல்லா எதுக்குனே புது ட்ரெஸ் எடுத்திருப்பாங்க
மெயின் ரோடு போனா மெயின் ரோடுகு போலா இந்த இதுல ரைட் எடுங்க இந்த இதுல லெஃப்டெடுங்க டே நேரா டெட்டெண்ட்ருக்கு அதுல லெஃப்டெடுதொன ஒரே ரோடு வரு ஹலோ
அ அப்பிலா அவ முன்னாடி போய் நிப்போமா அப்பைலா தெரியாது தொவைக்கிற கெடை கஷ்ட தெரியாத அம்மா தொவைக்கிறோட கஷ்டம்லா ஒரு நாளைக்கு நாலஞ்சு மாத் ட்ரூ ஓடிப் போடிப் போய் நிக்கிறது தண்ணியடிச்சட்டு வீட்டுகுல்ல வந்து ட்ரெஸ்ஸ மாத்திட்டு நூறுக்கு போறது பயங்கரமா பண்ணு அ பயங்கர ஜாலியாருக்கு
நாலா ஒரு நாள் கூட இது ஏ எனக்கு என்ன ஒன்னுனா சித்திரையிலதா நான் பிறந்தனா அதனால ஏம் பிறந்த நாளு கரெக்டா எங்க ஊர்ல தேரோட்டமு ஒரே நாள்ல வரு ஒரு ஒரு வருஷ ஒரு நாள் வரு ஒரு வருஷ ஒரு நாள் பின்னாடி அடுத்த நாள் வரு எனக்கு அதனால ரெம்ப ஜாலியா இருப்பே ஆனா என்ன ஸ்கூல்ல இதுலலலா காலேஜ்லலா வந்து இப்போ வரப் பிறந்தநாள் வுல்ப் ன் டைம் கூட கொண்டான்னதே கெடையாது செலிப்ரேட் பண்ணதே கெடையாது ஏனா கரெக்ட்டா கரெக்ட்டா லீவ் வுட்ருவாங்க ஸ்கூல்ல ஏனா எ நெறைய டைய அவ இப்டிதா நாளைக்கு எம் பிறந்தநாளாருக்கும் மொத நாள் லீவ் விட்ருவாங்க முன்னாடியே லீவு வுட்ருவாங்க ஏர்லீயாவே
து தேடுல
அதே மாரிதா ஆ அதாவது இந்த ஏப்ரல் இந்த டொண்டிக்கு மேல அப்ற இந்த மே அந்த மாசம் மே நுப்பதாந் தேதி பிறன்கிற வரைக்கு யா இதலா யாருமே கொண்டாடிருக்க மாட்டாங்க தெரியுமா ரெம்ப இதா போகு ஆமா ஒரு நா நாள் கலர் ட்ரஸ் போட்டு போலா முன்னாடிஸ் ஸ்கூலுக்கு அதுவும் போட்டு போ முடியாதா எதுவுமே பண்ண முடியாதா கடுப்பாருக்கு ஒரு எனக்கு ஆச இருமா ஒரு நாள் போட்டு போனோ நம்ளு ஜாலியா நம்ளுக்கு நெறயலா சொல்லுவாங்கல்ல எப்டினு ஆனா ஒரு நாள் அப்டி நடந்ததே இல்ல தெரியுமா உம் உம் கடுப்பாருக்கு ஆனா நீங்க பெறந்தனால்லா எப்டி பெருசா செலிப்ரேட் பண்ணுவீங்ளா
ஆ இப்ப இல்ல நாட் நவ்
நாட் நவ் முன்னாடி ஒரு டூ இயர்ஸ் ஒன் இயர் பேக்கா
ஆ இல்ல நா ஸ்கூல் டேஸ்ல கப்ப சாக்லேட் வாங்கி எல்லாருக்கு கொண்டி போய் குடுக்கற இப்ப வந்து எல்லாரு எனக்குதா வாங்கிட்டுவாங்க நா யாருக்கு தரமாட்டே இல்ல என்னோ ந்த பஃடேனாலு ஆமா எனக்கு பெர்டேக்கு வாங்கித் தரணுல
ஓ கிஃப்ட்டுதா வாய்ங் தர்ணு சாக்லேட்டா வாய்ங்த்தருவாங்க
ஆமா அதாவது கான்செப்ட் என்னனா எனக்கு பஃர்டேக்கு நீங்க எனக்கு வாங்கித்தரணு
ஆ உங்க பீடேக்கு நா வாய்ங்த்தரணு ஆ ரொம்ப நல்லது து தருவாங்க தருவாங்க
உம் இல்ல எனக்கு அப்டிதா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளு என்னோட பெர்டேக்கு கரெக்ட்டா குடுப்பாங்க
உம்
அ
இதானே எனக்குலா அப்டிலா யாரு இதுவர இல்ல நாந்தா சொந்த வீட்ல நானே நானே இதெல்லா பண்ணிடுவே கேசரிலா பண்ணிடுவேனா ஸ்வீட்லா அதனால நானே ஆமா பா நானே குடுத்துருவே அதே மாரி பிரியாணியு வீட்டுல பண்ணி குடுத்துருவே
பரவால்ல அதா நீங்க நல்ல குக்கர்ன்னு சொல்ட்டேன்ல.
ஏதோ நம்மளால முடிஞ்சதா எனக்கு வந்து ஒரு ரெண்டு ஆம்பிஷன் இருக்கு ஒரு பெரிய கோல் ஒன்னு இருக்கு. ஒன்னு வந்து அந்த பெரிய செஃப் ஆகனு நாலு பேர்க்கு நம்ம ரெசிபிய அந்த மாரி ஒரு பெரிய செஃப் ஆகனுன் ஆச ரொம்ப நாளா அ அதுக்கப்பறொ என்னன்னா ம் அதாவ்து நம்ம அப்டி ஆகி நம்ம பேரன்ட்ஸ் நம்மள பத்தி பெருமையா பேசுணு அதுபோக என்னனா இந்த அ நம்ம நேஷன் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து எதாச்சு ஒன்னு பண்ணணு இந்தியாக்கு இல்லாட்டாலு அட்லிஸ்ட் தமிழ்நா யாருக்காச்சு எதாச்சு ஒன்னு பண்ணணு நம்ம பேர சொல்ற மாரி அந்த மாரி எதாச்சும் ஒன்னு பண்ணணுன் ஆச ரொம்ப நாளா இருக்கு அது நடக்கணும் என்னைக்காச்சு நடந்தா நல்லாருக்கு அ கண்டிப்பா எடுத்துக்ட்டுதா இருக்கே நா இப் இப்ப கூட எனக்கு வந்து யாராச்சு குக் பண்ணணு எதுனா போயிருவ நா அதா வந்துது சொல்றேன்ல அந்த இது நம்மளால இப்ப ஸ்போர்ட்ஸ் இல்ல அந்த மாறி ப்போ எதுவு குரோ ஆகி போ முடியாதுல்ல.
அப்ப நா என்ன தெரியுமா சொல்றே நீங்க என்ன பண்றீங்கனா யாரா ராவுது இவங்க இருப்பாங்கல்ல அ சமைக்கறதுக்கெல்லா போனவங்க இருப்பாங்கல்லையா
ஆமா
போய் ஃபங்ஷன்க்கு அவுங்க வந்து சமைக்கிறக்கு போவாங்க அவுங்க கிட்ட வந்து சாட்டர்டே சண்டே லீவு நாள்ல எல்லா வர மாதிரி இருந்ததுன்னா அவுங்ககிட்ட சொல்லிங்ன்னா உங்கள ஹெல்ப் கூப்ட்டுக்குவாங்கள
அது எனக்கு நா என்ன சொல்றனா இந்த ப்ராப்பரா இந்த கோர்ஸ் மாரி கம்ப்ளீட் பண்ணுவாங்க தெரிமா பெரிய பெரிய செஃப்லா இந்த ம் கேங் இந்த பாத்துருக்கீங்களா இந்த பெரிய பெரியல அக்கார்ட் ஹோட்டல்லலா செஃப் இருப்பாங்க தெரியுமா
கோர்ஸ் எடுத்து நீங்க படிச்சிங்கனாலே அவுங்களே அனுப்பி வப்பாங்க
ஆ அதா சொல்ற அந்த மாறி ஒன்னு பெருசா பண்ணணு பெரிய செஃப் மாறி ம் நம்ம பேர் வந்து நம்ம இந்தியா நம்ம தமிழ்நாடுக்கு வந்து இந்த ஊர்லந்து வந்து இப்டி பண்ணிரு
இல்ல அப்பின்னா நீங்க வந்து பேசாம ஒரு ஒரு நல்ல காலேஜ் அதாவது இன்டர்ன்ஷிப் எங்க நல்லதா குடுக்குறாங்களோ அத நல்லா விசாரிச்சுட்டு அந் மாறி ஒரு காலேஜ்ல நீங்க ஜாயின் பண்ணிருங்க ஜாயின் பண்ணிட்டீங்க ஆ அவங்களே உங்கள வந்து வேலைக்கு அனுப்பிருவாங்க.
பாப்போ நீங்க சொல்றது நல்லா நடக்குதான்னு பாப்போ என்னன்னு
ம் ம் ம்
நா கால் பண்ற தண்ணி தெவிக்குது நா கொஞ் குடிச்சுட்டு உங்களுக் கால் பண்ணட்டா? ம் கால் பண்ற ஓகேவா ம்